ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது என்ன பன்ட்டுருக்கே
தூங்கிட்ருந்தே
தூங்கிட்ருந்தியா இந்நேறத்துலையா
தூங்கிட்டுனா கண்ண மூடி தூங்கல சும்மா படுத் துட்ருந்தே
கோனாம எப்புட்றி தூங்குவாங்க
நா தூங்குவே
பைத்திய காரி கண்ண மூடாம தூங்குறியா எங்க வெளிய எங்கியு போலையா ஆ ஹலோ இங்க பாரு ஒரு எடத்துல உக்காந்து பேசிக்கோ உங்க வீட்ல இல்லனாலே டவர் இருக்காது அங்கெங்க ஆடி ஆடி பேசுனேன்னா எனக்கு எதுவுமே கேக்காது ஒண்ணும் எனக்கு கேட்கவில்லை மேடம் ஒரு இடத்துல உக்காந்து பேசுங்க
கேக்குல நீ பே
பாரு பாதில பாதில எங்கடி போற டி